ம் கேக்குதுங்ளா
ம் கேக்குதுங்க வணக்கங்க
ம் வணக்கம்
ம் ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ ரொம்ப நல்லா இருக்கேங் சாப்ட்டீங்களா
ம் ஆ சாப்ட்டங்க இப்பதா சாப்டே
ம் ம் என்ன ஸ்பசலூ
இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் அப்புறம் கோவக்கா பொரியல் அப்பறம் பாவக்காப் பொரியல் ஆ மார்னிங்கு கிச்சடி கிச்சடி
ஆ ஓகே ஓகேங்க அந்த கிச்சரி எப்டி எப்டி உங்க ஊர்ல எல்லா சமைப்பீங்க எனக்கு தெர்ல
ஆ சொல் சொல்ற அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரவய வருத்துருவாங்க நல்லா
ரவையா
கேக்குதுங்களா ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
கேக்குதா ஃபர்ஸ்ட் வந்து ரவய நல்லா வருத்துருவாங்க ரவ அதுக்கப்புறோ லைட்டா வச்சு வரக்கணு ம் அதுக்கப்புறோ வந்து நம்ப எண்ணெ ஊத் தி கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறோ பச்ச மொளகா கருவேப்பில அதெல்லா போட்டு அப்பொற வெங்காய போட்டு நல்லா வதங்கிடணு
ம் ம் இது வந்து ஆக்சுவுலி பாத் தின்னா இது இந்த உப்புமான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மேரி அப்படியா அந்த மாரி சேர்வ் பண்ணுவாங்களா ஆனா இத் ஆனா அதே மாரிதா இருக்கும் பட் அது வந்து அ உருண்ட உருண்டியா கட்டி மாரி இருக்கு இது வந்து ரவ மாரி இதுவாருக்குமா
ஆமா ஆமா உருண்ட உரண்டயா இருக்காது அதுவு க இதுவாதா இருக்கு நம்மளுக்கு எப்டி தேவையோ அப்டி செஞ்சுக்கலா நம்மளுக்கு கொல கொலன்னு வேணாலு பண்ணிக்கலா இன்ன கொஞ்சம் இதுவாருனாலு பண்ணிக்கலா அந்த மாரி நமக்கு எப்டி தேவையோ அப்டி பண்ணிக்கலா அதே போல வெங்காய எல்லா போட் ட்டு தக்காளி போடணு தக்காளி எல்லா போட்டு நல்லா வத வருத்தவொடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்
இதுலயு இஞ்சி பூண்டு பேஸ்டல்லா அப்ளை பண்ணுவாங்களா
ஆமா ஆமா கிச்சடிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்ளை பண்ணுவோ அப்போதா அந்த டேஸ்ட் வரும் நாங்க ஒன்னும் பட்ட லவங்க எல்லா போடுவோ கடுகுப் போடுரோம்ல அதுலயே பட்ட லவங்களா ஒவ்வொன்னு போடுவோ அதுக்குட ம் ம் அதுலயும் போடுவோ ஒண்ணு ஒண்ணு அது கொஞ்ச டிஃப்ரெண்ட் டேஸ்டாவுறுக்கு அதுக்கப்புறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கிட்டோனே ஆ இது என்னது காய்ந்த பச்சப்பட்டாணி உருளக்கெழங்கு பீன்ஸு
ம் ம் இதெல்லா வந்து எப்டி ரெண்டு ரெண்டா போண்ணுமா இல்ல நம்ம எவ்
அது நம்மக்கு தேவைக்கு ஏத்த மாரி போடுனு ரெண்டு ரெண்டான் இல்ல தேவைக்கு ஏத்த அளவு
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே
நான் சும்மா எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்னா ஒரு கேரட் போடுவே கொஞ்ச பீன்ஸ் போடுவே கொஞ்ச பச்ச பட்டாணி போடுவே
அ
அந்த மாரி போடுவோ அதெல்லா போட்டு நல்லா காய் அதை வதங்னோனே நம்ப அளவு தண்ணி ஊத்திட்டு உப்பு போட்டு
ம்
தண்ணி எவ்வளவோ அவ்ளோ ஊத்துவ நா தண்ணி அந்த ரவைய வருத்த வச்சரும்ல
ஆமா ஆமா
அத போடுனு நம்ப வருத்த வச்ச ரவயே அப்டியே அப்டியே கொட்ட குடாது கொஞ்ச மா போட்டு கலர்னு அப்பதா நல்லா இருக்கும் உப்மா கிச்சடி
கொஞ்ச கொஞ்சமானா கொஞ்சோ களறிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச கலர் போட்டு கொஞ்சொ கலரணமா இல்ல பொரி இல்ல எனக்கு
ஒரு கையில கொஞ்சமா போட்டுனே களரணும் புரியுதுங்ளா
ஓ ஓ புரியுது புரியுது புரியுது கொஞ்ச கொஞ்சமா ஆ புரியுது புரியுது புரியுது
ம்
நம்ம அப்டியே நம்ம மொத்தமா சாப்பாடு எதனா போட்டு கல அந்த மாரி அந்த மாரி போட கூடாது அந்த மாரி போட்டா கட்டிடு கொஞ்ச கொஞ்ச அ புரியுதுங்க புரியுதுங்க
ஓன்னு ஒரு கைல கலர்ணு ரைட்ல கலர்ணு ஆ இன்னொன்த்துல வந்து கொஞ்சொஞ்சமா போட்டு இப்டி கலர்னே இருக்கணு
அப்ப தா அது கட்டாம இருக்கூ அதே போல அ ஓ கொஞ்சோ நம்மள்க்கு தேவனா இது போட்டுக்லா சேமியா
சேமியா கூட ஆட் பண்ணிக்லாமா
ஆமா ஆமா
ஓகே ஓகே ஓகே இல்ல இதுல என்னன்னா கிச்சடிக்கி ரவ சேமியா தன் ரெண்டுமே ஆட் பண்ணி சாப்ட்டா நல்லாருக்குமா இல்ல தனித்தனியா சாப்ட்டா நல்லாருக்குமா
நாங்க தனி தனியா சாப்ட்டுதா பழக்கொ அந்த மாரி ஆட் பண்ணுவாங்க ஆனா
ஓ இப்ப நீங்க வந்து எனக்கு ஸ்பெஷலா சொல்றீங்ளா
ஆமா ஆமா இல்ல இல்ல பெஷலா இல்ல இன்னைக்கி சாப்ட்டது அப்டி இன்னைக்கி எங்க வீட்ல எங்களுக்கு வேற ஒரு வீட்லருந்து வந்தது அதனால அத அப்டி சாப்ட்ரு ம் ம் அது சேமியா அந்த மாரி போட்டு அப்பறொ இது பண்ணி ஸ்லோலயே வச்சுட்டு நம்ப திரும் கொண்நேரொ கொண்நேரொ மூடி வச்சு முடிச்சு கலறி விட்டோம்னா ஸ்கிச்சடி ரெடி ஆயிடு சூப்பரா அதுலயே சம்பா கோதும ரவ ப இருக்குல்ல
ம் ம்
கேள்வி பட்டிக்கிறீங்களா சம்பா கோதும ரவ
சம்பா கோதுமை தெரியு அந்த நம்ம கோதும ரவ தான
ஆமா ஆமா அது வந்து நாங்க என்ன பண்றோ விசில் வுட்டுருவே ஏன்னா அது சீக்கிரோ வேகணுல்ல இதே மெத்தட்தா பண்ணி விசில் வுட்டுருவே அது கொஞ்சோ தண்ணி ஒரு அர டம்ப்ளர் எக்ஸ்ட்ரா வைக்கூ இதே இதுப் பண்ணி விசில் வுட்ருவோ ஆ அது ஒரு மூணு விசில் நாலு விசில் வுட்டாவே நல்லாவே சூப்பரா இருக்கூ
அப்டிங்களா
டேஸ்ட்டு நல்லாருக்கூ எங்களுக்கு சம்பா கோதும ரவதா நறைய செய்வோ
அ நாங்க அதுல சாப்ட்டது இல்ல பட் அது நாங்க பாத் த்ரு ஆனா சாப்ட்டது இல்ல அது இந்த மாரி நீங்க சொல்ற மாரி டிஷ்ல சாப்ட்டதுல்ல ஆனா இனிட்ரைப் பண்ணி பாக்குற யாரு சொன்னாங்கன்னா எங்க மம்மி கிட்ட போய்ட்டு இந்த மேரி எனக்கு சொன்னாங்க அப்டின்னு சொ
சொல்லுங்க அதுக்கு போய்ட்டுன்ன
சமைத்து அது நல்லா இருந்த நல்லா இருந்தாலு உங்க பேரு தா நல்லா இல்லன்னாலு உங்க பேரு தா
அப்டியா ஆ செரிப்பா ஆ செய்யறவங்கள பொறுத்து இருக்கு
இல்ல இல்ல ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா செய்ப்போ ஆஹா ஆக்சுவலி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப செய்ய போறவங்க வந்து சமையல்னா என்னன்னே தெரியாதவங்கள வச்சுதா இப்ப நாங்க செய்யவே போறோ அதனா அதா நல்லா இருந்தாவோ பெஸ்ட்டு
யாரு அம்மா செய்வாங்களா
ஹ அவங்கள போயிட்டு நல்லா செய்ய மாட்டாங்க அவங்களே எப்பவுமே செஞ்சுன்னு இருக்கிறவங்க அவங்கள போய் சொல்றே என்ன சொல்ற நானு என்னையே நா சொல்லிக்கறே
அப்படிங்களா சேரி சேரி இல்ல நா சொன்ன மாரி செஞ்சா நல்லாதா இருக்கு
ம் ஏன்னா எனக்கு சமையல் பத்தி அந்த அளவுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் எனக்கு ஃபியூச்சர்ல ஒ யூஸ் ஆகுன்ட்டு ஆனா அதுங்கு கத்துக்கித்துக்கு நேரம் இல்லாம போயிடுதுன்
ம்ம் ஆ அதே போல ஒரு தோழர் வந்து சென்னையில இருந்து பேசினாரு அவர் வந்து அவரே சமைக்குவாரு அப்படின்னாரு
ஆ ஆனா இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நானு கத்துக்கிட்டணும் கத்துக்கணும் ஏ ஏன்னா நா காலேஜ் இங்க படிக்கிறதுல வந்து நா ரூம்ல இங்க எடுத்து ஸ்டே பண்ணி இருக்கறனால இப்ப நா தனியா இருந்தானா நானே தனியா சமைச்சு சாப்பணுல்ல
ஆமா
பட் ஆனா அந்த மாரி இருக்க மாட்டோ நாங்க பத்து பேரு அந்த மேரிதா தங்கி சாப்டுவோ சமைக்கிறவங்க இருக்காங்க நாங்க அது எல்லாரும் சமைப்பாங்க ஆனா எனக்கு அந்த சமையல் இது இல்ல எனக்கு இன்னொருத்தர் ரெண்டு பேருக்கு மட்டு ஆனா இருந்தாலும் நாங்க தனியா இருந்தாலு ஓரளவுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோ கத்துக்கிட்டணு கத்துக்கணும்ட்டு ஆஹ புக் ஆயிச்சு அப்பதலாலே போய்டுவ கொஞ்சநேரம் கழிச்சு லேட்டா போனாலு ஒன்னு இல்ல மழ பெஞ்சா ரெயின் கோட் இருக்கு ரெயின் கோட் போட்டுனு போ ஹலோ
சொல்லுங் சொல்லுங் கேக்குது
ஆ
ஹலோ
ஆ சொல்லுங்க ஆ கேக்குது கேக்குது
ம் இந்த மாரிதா செய்யணு கிச்சடி எல்லா உங்களுக்கு வேறந்த சமையல் டவுட்னாவு கேளுங்க சொல்ற
ஆ நா கேக்குறே உங்ககிட்டதா நா கேட்டு கேட்டு இனிமே மாஸ்டரே நீங்க தா எனக்கு மாஸ்டரே நீங்க தா
ஆ இங்க அப்படிதா நினைக்கிறாங்க எல்லாருமே நா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ண வந்ட்டேன் ஆனா அவங்க வந்து நான்தா நல்லா செய்யற எதுவேணாலு நல்லா செய்யுற அப்டின்னு எல்லாருமே
ம் அப்ப இனி இனி உங்க உங்க நேம் வந்து மாஸ்டர்
ம் சேரிப்பா
இனி நா உங்கள மாஸ்டர் மாஸ்டர்னு தா கூப்பிடுவ
சேரி சேரி அப்புறம் அதா இந்த மாரி டவுட்ன்னா கேளுங்க சொல்ற
அஹ் கண்டிப்பா கேட்பே டவுட் எனக்கு வரும் கண்டிப்பா நான் நானு ட்ரை பண்ணுவ
ம் ம் சேரிப்பா செரி நீங்க வேற என்ன செஞ்சிருங்களா
நா என்ன சமைப்பேன்னு கேக்கரிங்கல
ம் ம் இதுவெற என்ன செஞ்சிருக்கிங்க நீங்க சமச்சிக்கிரிங்க
மேகி
மேகியா ம்
அது ஒண்ணுமே இல்ல ரெண்டு வாட்டரு கிளாஸ்ல தண்ணி ஊத்திட்டு அதுலய இரு என்னென்ன ப்ரொசீஜர்ன்னு எல்லாமே அந்த கவர்லயே இருக்கும்
ம்
அதுனு
அந்த மாரிதான் செய்டா செஞ்சுதுங்களா
அதுவும் இப்பதான் லேட்டஸ்ட்டா நானு அ ரூம்ல அங்க ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன்
ம் ம்
காலேஜ் போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்கறப்போ எனக்கு நைட்டு் மட்டும் சாப்டுறது அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம செரி ஒரு முப்பது ரூபாய்கு ரெண்டு மேகி பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா ரெண்டு மேகி வாங்கிகுன் வன்டு நானே தண்ணி ஊத்தி நான் தண்ணிய இது ஆட் பண்ணிட்டு அதில மசாலா போட்டு இது பண்ணி மேகி சாப்டு படுத்து தூங்கிட்டேன்
ம் நாங்கள அந்த மாரி செய்ய மாட்டோம் மேகி எல்லா மேகிக்கு தனியா இது எண்ணெய் விட்டு அது கடுக்கு போட்டு அதுக்கொஞ்சம் வே காய் காய்யெல்லா சொன்னல
எங்க வீட்லயும் அதேதான் பண்ணுவாங்க பட் அங்க வந்து நாங்க ஒன் மன்த் பஸ்டு அங்க ரூமே ஓபன் பன்னல எல்லாமே வந்து எல்லாமே கிளீன் பண்ட்டோ சமையல இருக்கரத எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பக்கத்து வீட்டுக்காருக்கிட்ட கொடுத்துட்டு ஏனா நாங்க சம்மர் ஹாலிடேய இருந்தோல அதனால அங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருந்தாலும் வேஸ்டாதான் போவோ அப்டி அப்டின்னால நாங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்துட்டோ இப்ப அதெல்லாம் ந போய் வாங்கணும்னா நான் ஒரு ஆளுக்கு நூறுரூபா ஆயிடும்
ம் ம்
ஒரு வேலைக்கு அதனால நானு இப்டி ஈஸியா சாப்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் சாப்ட்டுபன்
ம்
அங்கேயே ஸ்டேப் இப்போ மண்டே நான் புரியல
ம் நம்பளே சாப்பாடுது செஞ்சு சாப்டறது நல்லதுதான்
ஆமா
ம்
அதனால என்னென்னா மண்டே மண்டே அங்க போய் ஸ்டே பண்றோ மண்டே ஆ டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃபோர் டேஸ் அங்கயே தா ஸ்டே பண்ணுவோ
ம்
ஸ்டே பண்ணிடு ஃப்ரைடே ஹாலிடே வா ஃப்ரைடே மார்னிங் கெளம்பி வீட்டுக்கு வந்துருவே
ம் ம்
ஏனா ட்ரெயின் இப்போ போத்துக்கு அங்க ட்ரெயின் போறதுக்கு அங்கே ஹலோ
ம் சொல்லுங்க கேட்டுன்னு தான் இருக்குறோ
அங்க ட்ரெயினு அதனால அங்கே போ ஆ ட்ரெயினு கொஞ்ச இது அங்க ஒர்க் நடந்துடுங்கனால ட்ரெயின் போ வரறதுக்கு லேட் ஆகுது வீட்டுக்கு வரது போறது ஈஸியா போய்றோ ஏன்னா வரும் போது வர டிரக்குதா அங்க ஏதோ ஒர்க் நடந்துட்ருக்கு போல அதனால ல லேட் ஆயிருது ரொம்ப
ம் ம்
ஒன் அவர்ல வீட்டுக்கு வர்து வந்து அந் அந்தந்த வாரதுக்கு மூணு மணி நேரோ ஆய்ர்து ரெண்டு மணி ம் எலக்ட்ரிக்தா
ம் ம்
அது ரெண்டு அவரு ஆயிருது எக்ஸ்ட்ராவே ஆய்ருது சோ அதனால மண்டே அங்க போய்ட அங்கே ஸ்டே பண்ட்டு அப்டியே இப் வந்தர்லா
ம் ம்
அப்டின்ட்டு ஏன்னா ரெண்டு மணி ட்ரெயின்னுதா நாங்க ஏறுவோ அங்க ரெண்டு மணி ட்ரெயின் ஏருனோன்னா வீட்டுக்கு நால்ர அஞ்சு மணியெல்லா வந்துருவோ அந்த மாரி கட் ட்டா இருக்கு எங்களுக்கு ரெண்டு மணி ட்ரைன்னு இப்ப ஏ ஸ்டாப் எடுத்துட்டாங்க
ம் ம்
சோ அதனால எனக் அதுக்கு நாலு மணி ட்ரெயின்தா புடிச்சு வரனு அந்த நாலு மணி ட்ரெயல எங்களுக்கு அங்கேந்து லேட் ஆகுது அதனால அங்யே ஸ்டே பன்னீர்லா வர்றதுக்கே லேட் ஆயுது டைம் எட்டு அது மாரி ஆயிடுது
ம்
ஹலோ
ஆம்மாம்மா ம் கேக்குது கேக்குது சொல்லுங் கேக்குது சொல்லுங்க
பன்னிரெண்டு நிம்ஷ்ப்பு இல்லயே நம்ம ஏ யோ
பதினோரு நிம்ஷோ ப ப பன்னெண்டு நிம்ஷோ இல்ல கேக்காது